ஹலோ என்னடி பண்ற
நா பேசறது கேக்குதாடி
கேக்குது கேக்குது
சும்மா தாண்டி இருக் க நீயி
அத இல்ல துணிக்காய போட்டுட்டு இருக்கு
சேரி சேரி
சாப்ட்டாச்சா
இன்னிக்கி அப்பா வேற மட் ட்டன் செய்ய சொல்லி ஓங்கிட்ட வந்துருச்சுடி
சேரி சேரி எப்டி செஞ்ச உனக்கு தா செய்ய தெரியாதுல்ல
ஒண்ணு தெரியாது. என்ன பண்றது வாங்கிட்டு வந்துச்சு சும்மா பேச்சுக்குதா கேக்குது வாங்கிட்டுலா வராதுன் நனைச்சே
சேரி சேரி வாங்கின்ட்டு வந்துச்சு அவன் இல்லாத நேரமா பாத்து
பாத்தா வாங்கிட்டு வந்துருச்சுடி ஜோ வாங்கிட்டு வந்துருச்சு எனக்கு அது எப்டி செய்யறதுன்னு தெரில
ஆ
சிக்கன் கழுவுண்ல அதனால மட் டனா அதே மாரி
ஏதோ ஓனக்கு ஒரு மாரி இருந்துச்சா இல்ல அப்டியே கழுவி
யோ சிக்கன்ல தா கொஞ்ச அப்டி இப்டி அப்டின்ட்டு இந்த மாரி இருந்தது எனக்கு இதுல ஒன்னுமே இல்ல வெறவாங்க ஒரு வேள அவங்க கட் பண்ணி குடுத்தது கிளீனா இருந்துச்சா அதுனால அது தெரில ஆனா அது சுத்தமாதாருந்தது து ஒரு ரத்த இல்ல இந்த மாரி இல்ல
ஓ சரி சரி அதனால பரவால்ல
அதுக்கப்பறோ அத என்ன பண்ணோ வெரு மஞ்சத்தூள் மட்டு போட்டு கலக்கி வச்சிட்டே
இருந்தாலு மொதல் டைம் பண்ற ஒனக்கு ஒரு மாரி
ஒரு மாரிலா இல்ல அதுதா என்னால திங் பண்ல அதனால அந்த மாரி இது தெரியல எனக்கு
இதுல நீயா செய்ய போற எப் டி வருமோ என்
நா என்ன நெனைச்சே கவுச்சி வாசமா அடிக்க போது திங்காம இருக்க போறோ எல்லாருனு நெனச்சே பாத்தா சும்மா யூட் ட்யூப்ல வந்து மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு போட்டே போட்டோனவே ஒரு வீட் யோ முன்னாடி வந்துது யாருன்லா
க்கோ அப்டி சொல்றாறு இல்ல எப்டி பண்ணணும்னு சொன்னீனா நானு ங்கு பண்ணுவ
எதுக்கு நீ தொடவே மாட்ட அது எப்ப பாத்தாலு நா தா செய்யணு
இருந்தாலு சொல்லு எப்டி பண்ணன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு நீ எப்படி பண்ணனு
சும்மா ஒரு வீடியோதா போட்டே பாத்தா அதுலயே நல்லாதா இருந்துது ஆனாவே அது நாலு மானு தெரியல ஏனா அதுல வரவங்க கருவாப்பழ லா போட்டு அரைச்சது பச்ச கலர்ல இருந்துச்சு அப்ப நா என்ன நெனைச்சே ஆ நம்ம செய்ய போறது பச்ச கலர்ல இருக்கு பாட்டி செய்றது வந்து என்ன கலர்ல இருக் கொர்மார் ப்ரவுன் கலர் ரெட்டு கலர்ல இருக்குமா
ஆமாமா
ச் நாலு செஞ்சு கொடுக்க போறோ சும்மாவே அத்தன கொர சொல்லு இப்ப சூப்பரு அப்டின்னு நென ச்டே
ஆ
பாத்தா ஸெ து ஃபர்ஸ்டு நம்ம வீட்ல தா ஒரு பொருள் இல்லயே நம்ம வீட்ல எப்ப எந்த பொருள் இருக்காதே அதனால போய் கிராம்பு ஏலக்காலா இதுல போட்டாங்க ஆமா அ இது கிராம்பு ஏ ஏலக்கா மல்லித்தூளு அதெல்லா போய் வாங்கிட் தொன்ன வாங்கிட் ட்டு வந்துட்டு சின்ன வெங்காயோ மட்டு ஒழிச்சு குடுப்பானு கேட்டா அப்பவே ஒழிச்சு குடுத்துச்சு
காவே உழிச்சு குடுத்துச்சா இதன்ன புதுஇதா இருக்கு
அப்பாவே உழிச்சு குடுத்துச்சு நா பெரிய வெங்காயோலா வெட்டி ஏனா லேட்டா தா வாங்கிட்டு வந்துச்சு ஒரு ரெண்டே கால் அந்த மாரிதா வாங்கிட்டு வந்து சா எப்டி இருந்தாலு மூணு மணிக்கு சாப்பிடு ப அதனால அப்பாவே செஞ்சிச்சு கொஞ்சோ ஹெல்ப்பல்லா பண்ணி
பரவால்ல பண்ணிருக்குது
அதுக்கப்பறோ வெங்காயோ ஃபர்ஸ்ட் உள்ள போட்டு வதக்குனே ப்ல அத்தன கருவாப்பல போட்டே
ஆ
அது நா வீடியோல வர வர வரவே பாத்து பாத் து ஒண்ணு ஒண்ணு எடுத்து வச்சுட்டே போர் பிள்ளல்லா
செரி செரி
எல்லா பொருளு அப்டியே எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுட்டே அப்டியே குருமொளகு ஜீரகோ சோம்பு பட் ட்ட ஒண்ணு கிராம்பு அஞ்ஜு ஏலக்கா ஒண்ணுனு அப்டியே ஸோ அப்டி நானே அத பாத்து அப்டியே அதயே மாதிரியே ஒரு கரெக்டா ஒரு குண்டால போட்டாச்சு த்த
சேரி செரி
ஏ அவுங்க சொன்ன மாரியே அப்டியே ஒண்ணு மாறாம எல்லாமே எடுத்து ஒளிச்சு வச்சிட்டே
ஓ அப்டியா அவங்க சொன்ன கணக்கு படியே எல்லாமே பண்ணியா
அப்பறோ என்ன பண்ண அவங்க ஒண்ணுன்னா போட்டாங்களா நா வந்து வெங்காயோ இஞ்சி பூண்டு கருவாப்புல போட்டு அப்பயே ஒட்டுக்கா அந்த கிண்ணத்துல எடுத்து வச்சிருந்தேன்ல அதெல்லாமே ஒட்டுக்கா போட்டு கலக்கிட்டே
சரி சரி சரி
வணக்கி விட்டுட்டே அது கொஞ்ச இது நல்லா ஆனது அதுக்கப்புற விட்டுட்டே இப்ப எடுத்து தனியா வச்சுட்டே ஆஃப் பண்ணிட்டு
ஆ
ஐயோ இந்த குக்கர் மூடுறக்கும்ன்னு தெரில எந்த பக்கம் மூடுனா மூடணும்
ஐயோயோ இதெல்லா தெரிஞ்ச உனக்கு கிக குக்கர் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல
அப்பயும் எனக்கு தா குக்கர் இந்த குக்கர் தெரியலையே எந்த பக்கம் மூடுன்னனு தெரியலே இதுல வேற அந்த கை அப்டி இருக்காதுல்ல
ஆமா ஆமா
-த்தா குக்கர் மேல எழுதி இருந்தது ஓப்பன் க்ளோஸ்ன்னு
ஆ
அத வச்சு கண்டுபுடிச்சு
வணக்குது நல்லா ஆறனக்கப்புற அரைச் சியா
அது புது மிக்சிலதா அரைச்சனே நம் புது மிக்சில நம் புல்லட் மிக்சில அதுல வேற ரொம்ப நேரமா நா தேடி ட்டே இருக்கு என்னடா இது ஸ்டாட் பண்றப்பட்டனு இல்ல ஒண்ணும் ரெண்டு மூணு இல்ல அப்பற தா சிலட்டிப்பா அப்புற மிக்சில எழுதிருக்கு அப்புற அத படிச்சு கண்டுபுடிச்சு ட்ட ஆன்னு ஆஃப்ன்ட்டு இருந்துச்சு அத வச்சி கண்டுபுடிச்சட்டே ஓ ஒரே ஸ்பீடுதான்
உள்ள வச்சு இப்டி திருப்பனா போ
திருப்புனா போதுமாட்ட இருக்குன் படிச்சு கண்டுபுடிச்சுட்டே. எனக்கு வந்து கொஞ்ச அறிவு இல்லனாலு படிக்கிற நாலேஜ் இருக்கறனால நா கண்டுபுடிச் சுட்டே செரியா ஓவரா பண்ணாத. அதுக்கப்புறோ அத அரச்சு தனியா எடுத்து வச்சுட்டே. பச்ச கலர்லதா இருந்துச்சு.
சேரி சேரி
கொஞ்சோ லைட்டா பொதினா சட்னி கலர்ல இருந்துச்சுன்னு வச்சு க்கோயே அப்புறோ எனக்கு உண்மையாலுமே து உன் என்னடா இது இப்பிடி இருக்குன்னு நெனைச்சு ரொம்பவே பயந்துட்டே. சின்ன வெங்காயத்தயு ஃபுல்லா நறுக் க்கிட்டே
ஆ
அப்பறோ குக்கர் ல வச்சிட்டு எண்ணையு ஊத்திட்டு சின்ன வெங்காயோ பெரிய வெங்காயோ ரெண்டு போட்டு வனக்குனே. வனக் கி நல்லா தக்காளியு போட்டு நல்லா வனக்கிட்டே. கிரிஸ்பியா ஆயிருச்சு. இந்நேரத்துக்கு நா அந்த இத ஊத்திருக்கணு உள்ள. தொறக்கறே தொறக்கற தொற க்கற மிக்சி தொறக்க மாட்டின்ட்ருச்சு.
ஆ
வழுவழுன்னு வழுக்குது ஆனா கடைசி வரைக்கு அது தொறக்க மாட்டேங்குது.
ஆ
விட்டா எனக்கு வெங்காயோ கருகியே போயிரு. அப்புறோ உடனே அப்பா இருந் வந்தவுடனே தொறந்து தாப்பான்னு கேட்டே தொறந்தோடனே கரெக்டா உள்ள ஊத்திட்டே. ஊத்தி கலக்கிட்டு எல்லா மசாலாவு போட்டே ஒரு டே சே ஒரு டேபிள் ஸ் பூனு மொளகாத்தூளு காஷ்மீர் தூள் நம்ம வீட்ல இல்ல. நானா ஒரு ஸ்பூன் எடுத்து அதா டேபிள் ஸ்பூனுன்னு நானே வச்சுக்கிட்டே. ஆ மொளகாத்தூளு இருந்துது காஷ்மீரி மொளகாத்தூள் இல்ல.
ஆ
அத போய் வாங்கிட்டு வந்தே.
ஆ
அப்புறோ வேற வந்து என்ன ஜீரகத்தூளு இ ஜீரகத்தூளு இல்ல அது என்ன மல்லித்தூளு இருந்துச்சு நம்ம வீட்லயே இருந்துச்சு.
ஆமா.
அதுக்கப்பறோ இது இல்ல மட்டன் மசாலா
அதெல்லா போடவே மாட்டாங்க
யாருக்கு தெரியு நல்லா டேஸ்ட்டு இருக்கு மாட்டுருக்குன்னு நினைச்சு நானே வாங்கி போட்டுக்கிட்டே
செரி செரி
எல்லாத்தையு போட்ட உடனே கலர் மாறிடுச்சு
ஆ
மட்டனு உள்ளத்தூக்கி போட்டே ஆமா மட்டனு உள்ளத்தூக்கி போட்டே பாட் ட்டி செய்யும்ல
ஆமா அந்த மாரி வந்துருச்சா பரவாயில்லயே மொதல் தடவ பண்றது கரெக்டா பண்ணிட்ட
ப்ரோ பிளேர் ஆயிட்டே அப்டி கெத்தாயிட்டே நா
ஆ
அம் அப்டி தோணுச்சு இன்னொரு பக்கோ சோ இனிமேல் திணமு வாங்கிட்டு வந்து செய் செய்ன்னு கேட்ட என்ன பண்றது
அதுதா நானு இப்ப யோசிச்சே
அப்பறோ நமக்கு கோவமா வரு ஒரு நாள் மாரி ஒரு நாள் இருக்காது திடீர்னு இன்னைக்கு இத்தன வேல செய்ய தோணுச்சுன்னு செஞ்சோ
இல்ல அது வேறது ஈஸியா பண்ண முடியிற மாரி வேணா பாக்கலாம் இல்ல
அது எப்டி பண்ண முடியு தன்னிக்குள்ள உப்பு மொளகாத்தூள் போட்டு வேக வைக்க
இல்ல நம்ம சிக்கன் சிந்தாமணிலா பண்றோம்ல
அத இது ரொம்ப நேரோ வேகணும்ல இப்போ இதுக்கு நா வந்து ஆறு விசில் விட்டு அஞ்சு விசி ல்விட்டே
ஆ
ப்பயுமே அது இன்னு வேகல
தண்ணி எல்லா கணக்கெல்லா எப்டி தெரிஞ்சிச்சு
தண்ணிலா நானு சுமாரா ஊத்துறதுதா
ஓ அது வேகற அளவுக்கு ஊத்துனா போது
க்கு உப்பு நானே சும்மாரா ஒரு கைப்பிடி போட்டே அதுவு தெரியல எனக்கு
தெல்லாமே கரெக் மட்ட வந்துருச்சு அந்த மட்டன் வேகலைனாலு அந்த கொழம்பு நல்லாதான இருந்துச்சு
கவுச்ச வாசம்னா
அது
பாட்டி செய்யறத விட பட் பட்டாசா இருந்துச்சுனு எங்க அப்பா சொல்லிச்சு
பரவால்லதா நல்லா பண்ணிட்ட
அதுதா ஏ நல்லா பண்ணேன்னு இருக்கு எனக்குன்னு என்னோட திறம இருக்குன்னு எனக்கு முன்னாடி தெரியும்ல
ம் தெரியு தெரியு உனக்கு
நீ தா இது திங்கமாட்ட இனியு அடுத்து வந்து வேறல்லா செய்யலா வேறதா செஞ்சுப்
வேற எதாவதுனா புரியல
அ
வேற எதாவதுன்னா
அதுதா எனக்கு இதவிட எனக்கு செம்மீனு நண்டு அதெல்லா சாப்பிடனு போல இருக்கு
அய்அய்யோ எனக்கு இதெல்லா புடிக்கவே புடிக்காது உனக்கு எப்படிதா இது பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுல
அதெல்லா அடுத்தரவ செஞ்சு அடுத்தரவ சாப்பலா நானே செஞ்சு ஊட்டிவுடுறே நா செஞ்சி எடுத்து வந்து ஊட்டிவுடுறே உனக்கு இப்ப எங்க திரிஞ்சிட்டு இருக்க எத்தன மணிக்கு வீட்டுக்கு வருவ
ந எங்யே திரியல நா வந் த்துருவா அதெல்லா வீட்டுக்கு வந்துருவே
இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா உன்னையில இது யாரு கேட்கமாட்டாங்க நா மட்டு வீட்ல சமையல்காரி வேலதா பாக்கணுமா
நீ உன்ன யாரு செய்ய சொன்னது கேட்க சொன்னது
இல்ல
அதெல்லா தொறந்துருவாங்க இன்னு என்ன ஒரு ரெண்டு மூணு வாரத்த இருக்குது அப்புறோ தொறந்தக்கு அப்புறோ யோசிப் ப்ப லீவ் இல்லயேன்ட்டு
க்கர மூடிரே எ காலேஜ தொறந்துட்டு எவ்ளோ பாஸ்ட தொறக்குதோ அவ்ளோ பாஸ்ட மூடிடுரு சொல்லிருக்கு
பாக்கலா பாக்கலா
நீ என்ன சாப்ட்ட இன்னிக்கி
புரியல
நீ என்ன சாப்ட்ட இன்னிக்கி
நா இன்னிக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்ட்ட
அவுங்க வீட்லயே செஞ்சாங்களா
ஒரே நிமிஷ இரு கால் பண்ற
அதுவு